ஆ சொல்லுடா
கேக்குதாக்கா
கேக்குதுடா எப்டியிருக்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
சிறப்பா இருக்கே
சிறப்பா இருக்கீங்ளா
என்ன திடீர்னு கால் பண்ணிர்க்க
சும்மா தாங்க்கா செரி பேசி ரொம்ப நாள் ஆகுதே என்ன பண்றீங்க தம்பி பாப்பால்லா எப்டியிருக்காங்க கேக்கதா கால் பண்ணிருக்கே
எல்லாரு நல்லா இருக்காங்க சாப்ட்டியா
ஆ சாப்ட்டேங்க்கா ஏ உங்க வாய்ஸ் இப்டி இருக்கு ஒடம் செர்லையா
ஆமாண்டா தொண்ட கட்டியிருக்கு
ஆ ஆ
என்னாச்சிடா
அய்யோ பாப்பா கீழ உழ்ந்துட்டாக்கா
அய்யய்யே என்னாச்சி
க்ளாஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க போல
ஆ
அது எதோ அவுங்க சிக்னல் கிட்ட நின்னுட்ருந்தாங்க இவ முன்னாடி வந் இங்க காந்தி செல சிக்னல் கிட்ட நின்னுட்ருந்துருக்காங்
சரி
அவுங்க ஃப்ரெண்டு கீழ வந்தது கார்கார முன் ஆ கேக்குதுக்கா உங்ளுக்கு கேக்குதில்ல
ஆ எனக் கேக்குதுடா சொல்டா
அ கார்கார முன்னாடி வந்து இடுச்ட்டாங்க போல
ஆ ஆ ஆ
அவ இடுச்சதுல கொஞ்சோ தள்ளி வண்டி மேல விழுந்து
ம் ம் ம்
காலு ஃபுல்லா இங்க ரத்தோ கட்டிக்கிட்டு இருக் கு கால் ஃபுல்லா கிழுச்சி ரத்தோ வந்து ரத்தோ கட்டிகிட்டு இருக்கு கால் ஃபுல்லா
அச்சச்சோ இப்ப நடக்கெல்லா முடிதா
ஆ நடக்கல்லா முடியிதுக்கா அது வந்து அந்த இந்த ரத்தங் கட்டிட்டு இருக்க எடொ எல்லாருமே ரொம்போ வலிக்குது
ஆ ஆ ஆ
அதுதா அதுக்குதா வந்து
டி டி இன்ஜெக்சன் ஏதாது போட்டிங்ளா
மருந்து மட்டு‌ வெச்சுட்டு இருக்காங்கக்கா மாத்தர போட்றாங்க
ஒகே
ஹாஸ் ஹாஸ்பிட்டல் போல
ஓகே ஓகே
அதா மெடிக்கல்ல தா மருந்து வாங்கி போட்டுட்டு ருக்காங்க மாத்தர
அ அ ஆ
வலில்லா இல்லன் சொல்லிட்டாங்க
செரி
அந்த எலும்புதா அந்த உழுந்து வண்டி அந்த எலும்புல முட்டி எலும்புலதா விழுந்திருக்கு போல
ஓ ஹோ
ஆ அதுதா ரொம்ப கொஞ்சோ கை வெச்சா லைட்டா வலிக்கிது அப்டின் சொல்றா
ம்ம்ம்
மத்தபடி கொஞ்சோ லோக் இந்த ரத்தோ கட்னது எல்லாமே அந்த மஞ்சள் போட்டு தடவி விட்ருந்தாங்க மஞ்ச பத் து மாரி போட்ருந்தாங்க
ஆ ஆ ஆ
அதனால அது கொஞ்சோ இப்ப ஓகேவா இருக்கு
ஹ ஹ ஹ
அதா ஒன்னவுட்டு ஒரு நாள் வந்து அது போட்டாங்க
ம் ம் ம்
அதனால இப்ப கொஞ்சோ பரவால்லயா இருக்கு
ஹும் பாத்து சொல்லே
ஆ நாளைக்கி தா இன்னு கொஞ்சோ இன்னு வலிக்கிற மாரி இருந்தா ஹாஸ்பிட்டல் தா போலான் இருக்கோ நாளைக்கிதா
எந்த ஹாஸ்பெட்டல் போலான்ருக்க
தோ இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இருக்குங்கல்ள
ஆமா
அங்கதா போயிட்டு ஒரு டி டி இன்ஜெக்ஷன் மட்டு போட்டுட்டு வரலா அப்டின்ட்டு இருக்க
செரி சேரி செரி
கூப்ட்டாலுமே வரமாட்றாங்க
ம்ம்ம்
வலிக்கில ஒண்ணு இல்ல அப்றோ ஐஸ்கியூப் ஒத்தொடல்லா வெச்சுட்டு
ஹு
அதுலதா கொஞ்சோ ஓக்கேவா இருக்கு இப்ப
ஆ ஆ ஆ
நடக்கலா முடியிது ஆனா இருந்தாலுமே அந்த வலி இருந்துகிட்டு தா இருக்கு போல
நடக்குறப்ப
ஆ நடக்கறப்ப லைட்டா தாங்கி தாங்கி தா நடக்கறாங்க
ஆ ஆ ஆ
வண்டி கொஞ்சோ பேலன்ஸ் பண்ண முடியிது போல வண்டிலா ஓட்றாங்க கிளாசுக்கு போயிட்டு தா வராங்க
ஓகே
அதுனால வண்டிலா ஓட்ட முடியிது
ம் ம் ம்
கொஞ்சோ லைட்டா தாங்கி தாங்கி நடக்கிறா அவ்ளோதா மத்தபடி கொஞ்சோ எல்லா செரியாயிடுச்சு
ஆ
ஆனா இப்பதா மாத்ரதா திரும்ப வாங்கிட்டு வந்திருக்காங்க அதெல்லா சாப்ட்டு போடணும் போல
சேரி செஏரி ஏன்னா வலி செரியாச்சு எலும்புல வந்து எந்த வழி இல்லனா பிரச்சன இல்ல எலும்புல ஏதா வழி இருந்தா ஒரு இது டாக்டர் எலும்பு டாக்டர் தா பாக்கணு
ஆனா எங்கக்கா கூப்ட்டா வரவே மாட்றாங்களே வலி இல்ல எனக்கு பரவாயில்ல செரியாயிடுச்சு அப்டினே சொல்லினுருக்காங்க
ம் ம்
ம்
செரி போலா போலான்ட்டு அதா நாளிக்கிதா நா கூட்டு போலான்னு ஒரு யோசனில இருக்கே இப்பதா மாத்தர வாங்கிட்டு வராங்க
குடோ நானு குடோ கூட்டிட்டு போய்டிட்டு வரே
வரமாட்டறாங்கக்கா இவங்கதா அதுவு சொல்லியாச்சு
ஃபோன் பண்ணி வேணா நா பாப்பா என்ன எங்க வழி இருக்குன்னு கேட்டு பாக்குறே
ஆ நீங்க ஃபோன் பண்ணி பேசி பாருங்கக்கா அப்ப இப்ப தா படிச்சு இருக்காங்க
அப்பிடியா அப்றோ நா அப்ப ஃப்ரீயா இருப் ப்ப பண்ற படிக்கிறப்போ டிஸ்டப் பண்ல
ஆ ஆ சேரி சேரிங்கக்கா
இருக்கப்ப பண்ற
ஆ நீங்க பண்ணுங்க நானு
அதெல்லா எப்டி போ
ஆ எனக்கு வேலையா அது மாட்டுனு போயிட்டு இருக்குக்கா
சேரி சேரி அம்மா எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க
சேரி சேரி என்னா அரவிந்தெல்ல வந்திருக்கா நாமே ஊர்ல இருந்து
ஆமாங்கா அவ போன மாச வந்தா
ஆ
பதினஞ்சு தேதி கிட்ட வந்தாங்க அப்றோ போன வார அவ திரும்ப கெளம்பி போயிட்டா
அவ வந்து போயே பொய்ட்டானா
வந்து போயே பொயிட்டாங்க ஒரு மாசோ இருந்தாச்சா லீவ்ல
வந்து ஒரு மாசம்மா இருந்தா
அ ஆமாகா கிட்டத்தட்ட இருவது நாளைக் க்கி மேல இருந்தாங்க இருவத்தி அஞ்சு நாள் கிட்ட இருந்தாங்க
ஓஹோ
அப்றோ வந்து ஃபேம்லியோட இது கொடைக்கானல் மூணாறா தெர்ல எல்லா ட்ரிப் எல்லாமே பொய்ட்டு வந்தாங்க குடும்பத்தோட ஃபுல்லா
வேற பெரியவங்க சின்னவங்க மட்டுமா
ஆ ஆமா அவுங்க ரெண்டு பேர் மட்டு அவுங்க ரெண்டு ஃபேம்லி அப்றோ பக்கத்துல மகேஷ் இருக்காங்கல்ல அவுங்க ஃபேம்லியு அ அவுங்க மூணு ஃபேம்லி மட்டு மொத்தமா பொய்ட்டு வந்தாங்க
ம் ம் ம்
மூணாருதா போனாங்க
ம் ம் ம்
பொய்ட்டு போட்டோ பொய்ட்டு போட்டோ வீடியோல்லா எடுத்து அமுச்சுட்ருந்தாங்க
ம் ம் ம்
இப்ப கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு
குரூப்லியா
ஆ குரூப் வச்சிருக்கோல அதுலதா அமைச்சுட்ருந்தாங்க கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு போல இந்த வாட்டி
ம்
போனதுல அவுங்க போனதுல இருந்தே ஃபுல்லா மழைதா பெஞ்சுட்ருந்திருக்கு
ஓஹோ ஓ அடிக்கிற வெயிலுக்கு மழையா அங்க
அங்க நல்ல மழ எல்லா ஸ்விம்மிங் பூல்ல ஃபுல்லா விளையாடிட்டு இருக்காங்க அப்பயு மழ நல்லா மழ
அ அ அ
ஜாலியா எல்லா மலையில நனைஞ்சுகிட்டு ஃபுல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க பால்லா வச்சு விளையாடிட்டு
நம்ம ஒரு ட்ரிப்பு போட வேண்டியதா போல மூணாறுருக்கு
கண்டிப்பா ஏற்காடாச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு பொய்ட்டு வர்லா போல
ஏற்காட்ல மழ பெய்யாது
ஏற்காடுல இப்ப கிளைமேட் வந்து நல்லா இருக்குன்றாங்க எல்லாருமே
அப்டியா
கொடைக்கானாலு ஏற்காடு ரெண்டுமே சூப்பரா இருக்கு கிளைமேட் இப்ப நல்லா மழ பெஞ்சுக்கிட்டு
அ
மழனா ஃபுல்லா மழ பெய்ய மாட்டது விட்டு விட்டு அந்த தூறல் மாரி மட்டு பேஞ்சுட்டே இருக்கு போல
சரி
அது சூப்பரா இருக்கு இப்ப எ கூட இருக்கவுங்ளுமே எல்லாருமே பொய்ட்டு வந்தாங்க ஆஃபீஸ் இதுல இருந்தே ரெண்டு மூணு பேர் பொயிட்டு வந்தாங்க ஃபேம்லியோட
ஆ ஆ ஆ
அவுங்க அந்த குல்லி ஹில்ஸ் போயிட்டு வந்திருக்காங்க போல அது சூப்பரா இருக்கு
ம்
இன்னொருத்தவங்க வால்பாறைக் போயிட்டு வந்திருக்காங்க
ஆ ஆ ஆ
அதுமே வால்பாறை இன்னுமே சூப்பரா இருந்துச்சு
ம் ம் ம்
போட்டோல்லாம் எல்லாமே காமிச்சிருக்காங்க சூப்பரா இருந்துச்சு அங்கதா எதோ ஒரு கட ஹாட் சாக்லேட்லாம் நல்லா இருக்கு அப்டின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க
ம் ம் ம்
நம்மளும் டீமா வேனுன்னா ஒரு ட்ரிப்பு போலான்ட்டுதா பேசிட்டு இருக்காங்க
நான் சாப்பாடுக்கேன் சாப்படு சரி சரி போலாம் போலாம் எங்க பசங்கல்லாம் இருக்கா எங்கேயும் நவுர முடியல ஸ்கூல் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு
ஸ்கூல் போயிட்டாங்களா பாப்பா
ஆ போயிட்டடா போயிட்டடா அது ஒரு பெரிய கத அம்ப கதையே கேட்டன்னா நீயே அழவு அப்படின்ற மாரி இருக்கு இல்ல இவன் இப்படி பண்றாளா அப்டின்னு இருக்கும்
என்னாச்சு போம போமாட்டறாளா அழுவுறாளா
மொத ஒரு வாரொ எல்லா சும்மா பக்காவ போயிட்டா
ஆ
அ அடுத்த ஒரு வாரம் டாஸ்க் எனக்குதா அவளுக்கு இல்ல
என்ன த்தி அனுப்புறத்துல
ஆமா ஆமா ஒரு வாரம் எல்லா எப்டின்னா
இருந்து வரீங்களாக்கா அம்மா வீட்லையா
அம்மா வீட்ல தான்டா இங்க அம்மா வீட்ல இருந்து நா போறதுக்கே எனக்கு மண்ட வெடிக்குது
அங்க இருந்துன்னா நீங்க தனியா கூட்டு வரணும் வண்டியில
ஆ எனக்கு மா அங்க எதுவும் பிரச்சன இருக்காது ஆனா டிஸ்டன்ஸ் அதிகம்
ஆமா டிஸ்டன்ஸ் தான் அதிகம் உங்களுக்கு
இது கிளம்பறதுக்கே ஒன்னும் முடியல
உம் ஸ்கூல் பஸ் எல்லாம் எதுவும் இல்லயா
என்னதுடா
ஸ்கூல் பஸ் எல்லா எதுவும் இல்லையாக்கா
ஸ்கூல் பஸ் எல்லா எதுவும் இல்லடா
செரி செரிக்கா இல்ல அது இருந்தீங்கன்னா அதுல ஏத்தி விட்டா ஈஸியா இருக்கும் அதுக்காக கேட்ருந்தேன்
இதொ ஒரு நிமிஷம் கூப்டட்டுமாடா
ஆ செரிக்கா ஓகேக்கா நீங்க
ஆ ஆ ஆ